ஹலோ எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க
ஆ சாப்டாச்சு நீங்க
ம் சாப்டங்க
என்னா சாப்டீங்க நா வந்து இது பொரோட்டா சாப்டேங்க
செரிங்க நா ரசமோ கறி
ம் என்ன கறி ஆட்டுக்கறியா மாட்டு கறியா
ஆட்டு ஆட்டு
மீன் கறியா சேரி சேரிங்க சரி சொல்லுங்க
ஆம் என்ன பண்றீங்க
நானா சும்மா சுத்திட்டு இருக்குறேங்க செரிங்க ஆ எதாவது விளாட்லாமா கேம் மாரி ரெண்டு கேம் விளாட்லா செரியா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நம்பர் யோசிக்கிற மாரி அதுக்கப்புற இன்னொரு கேம் டிசைட் பண்லா அப்றோ ஓகேவா கரெக்டா இருக்கு அப்போதா ஓகே புரியுதுல
செரிங்க
ஆ ஓகே செரி நீங்க ஏதாவது ஒரு நம்பர் யோசிச்சு வச்சுக்கோங்க நூறுக்குள்ள
நா நூறுக்குள்ள இருக்கா ஆஹ்
யோசி வச்சிட்டீங்களா ரெடி உங்க நம்பர் வந்து தொண்ணூறா
இல்லங்க
இல்லையா அதிகமா
ம் உங்க நம்பர் வந்து நாப்பதா
இல்லங்க கம்மி
கம்மியா ஓகே
ஆமா உங்க நம்பர் அம்பதா
ஆஹ் கம்மிங்க உங்க நம்பர் ம் அம்பத்தி அஞ்சா
இல்லங்க கம்மி உங்க நம்பர் வந்து அம்பத்தி அஞ்சா
கம்மியா சொன்னீங்க அம்பத்தஞ்சு நீங்க
ஆமா உங்க நம்பர் அம்பத்தஞ்சா
இல்லங்க கம்மி உங்க நம்பர் அறுவதா
கம்மி இருங்க கம்மி ஓகே இல்லங்க கம்மிங்க உங்க நம்பர் அறுவத்தஞ்சா
இல்லங்க ஆஹ் இருங்க இருங்க அம்பத்தி
அறுவத்தி அஞ்சா கேட்ட
ஆஹ் அதிகம்ங்க ஆ அதிகம் இல்ல கம்மி கம்மி சாரி கம்மி
அப்டியா சரி
உங்க நம்பர் வந் து அறுவதா
இல்லங்க கம்மிங்க உங்க நம்பர் வந்து எழுவதா
இல்லங்க அதிகம் உங்க நம்பர் வந்து ஆஹ் எழுவத்தி ஒன்னா
இல்ல கம்மிங்க உங்க நம்பர் வந்து அறுவத்தி ஆறா
ஆ
அறுவத்தி ஆறு
ஆமாங்க
ஆமாவா என்னங்க மாட்டிக்கிட்டீங்க பாத்தீங்களா எப்டி ஜெயிச்சேன்னு தொண்ணூத்தி எட்டு
அய்யோப்பா சேரி
புடி நா லா தரமாச்சே
செரி வேற எ விளால்லா சரியா நீங்க ஏதாச்சி யோஸ் சுச்சு வச்சுக்கோங்க இப்போ வந்து அப் ஃப்ரூட்ஸ்ல ஏதாச்சி இல்லன்னா கண்ட்ரில இல்லேன்னா உங்களுக்கு என்ன மைண்ட்ல வருதோ அது ஆகே
சரி
ஸ்டாட் பண்ணுங்க
இருங்க இருங்க அது எத்துன் லெட்டர் இருந்தா கூட ஓகேவா இல்ல குறிப்பிட்டு அஞ்சு லெட்டர் தா இருக்கணு
அஞ்சதா எட்டு இருக்கலா ஒம்பது பத்துக்குள்ள இருக்
அஜனால தா கேக் க்கிற குழப்போ இல்ல கொஞ்சோ கொஞ்ச் இப்போ அஞ்சிக்குள்ள ஆறுக்குள்ள இருந்துச்சுன்னா ஈஸியா ருக்கு அவ்ளதா ஆட்ச்சிரு
பத்து இருக்கல்லாங்க சருங்க பாருங்க பத்து இல்ல பத்து இல்லன்னா பத்துக் உள்ள பத்திப் பத்து
ஆற் ஆறு
ஆரெல்லா வெண்டா ஆஹா இல்லங்க ஆறுல்லா வேண்டா சப்பையா இருக்கு பாருங்க பத்துக்குள்ள இல்லன்னாப் பத்து அவ்ளோதா தாண்டி போக கூடாது பத்து
மேங்கோ மில்மோ
செரி ஸ்டாட் பண்லாமா
இருங்க ஆ ஓகே ஆ
சொல்லுங்க
கேங்க ஓகேங்க
ஓகே தா சொல்லுங்க ஸ்டாட் பண்ணுங்க
உங்க இதுல என் இருக்குமா
லாஸ்ட்டு
கே கே
உங்க இதுலயே இருக்கா
இருக்கு மூணாவது இடத்துல மூணு
ஓகே
உங்க இதுல ஐ இருக்கோமா
ஐ வந்து உம் இருங்க சிக்ஸ்த்து எய்த்து
இருங்க ஒரு மிஷோ
ஓகேவா உங்க இதுல ஆயிருக்கா
ஆ இரிக்குங்க
எதுல
நா ஆ நாலாவது இதுல
ஃபோர்த்தா ஓகே சாரி உம் ஐ
ஓகே ஆமா உங்க இதுல இது இருக்கா சி
ஈயே இதாங்க
இல்லையா சரிங்க
உங்க இதுல வந்து யள் இருக்கா
இல்லங்க
ம்
உங்க இதுல ஆர் இருக்கா
உம் உங்க இத்ல என் இருக்கா
ஆ இருக்குங்க லாஸ்ட்டு
லாஸ்ட்டுனா
லாஸ்ட்
ம் என் னா
ஆமா
ம்
உங்க இதுல டீ இருக்கா
டீ ஆ ஃபஸ்ட்டு
ஓகே
ம் உங்க இதுல வந்து ஆர் இருக்கா
இருக்கு செகண்டு
ம்
உங்க இதுல வந்து ஓ இருக்கா
ஓ யா ம் ஆ இருக்கு
லாஸ்டுக்கு முன்னாடி தான
ஆமா
ஓகே நடுவுல எங்கயாவது இருக்கா
ம் இல்ல
ம்
இதுங்க உங்க இதுல ஹச் இருக்கா
இல்லங்க
ஓகே
உங்க இதுல ஹச் இருக்கா
ம் ம்ஹூம்
இல்லயா சேரிங்க
பீ இருக்கா
இல்லங்க உங்க இதுல இ இருக்கா இ
ம் இல்ல
அப்டியா சேரிங்க கேளுங்க
ம் இருங்க சொல்ற இருக்கு செகண்ட்
எது இருக்குங்க எது எது செ இ செகண்ட் அண்ட் ஃபோர்த்
சரி உங்க இதுல எஸ் இருக்கா
இல்லங்க
ஓகே
உங்க இதுல ஆர் இருக்கா
ம்ஹூம் இல்ல
சேரிங்க
பி இருக்கா உங்க இதுல
இல்லங்க ம் சி இருக்காங்க உங்க இதுல சி சி
ஆஹ உங்க இதுல டீ இருக்கா
ஆ இருக்குங்க
எது
ஃபஸ்ட்
கண்டு புடிச்சிட்டே
சொல்லுங்க ஆமா கரெக்ட்டுங்க நீங்க என்னங்க சிச்சுங்க அதனால தா அவ்ளோ பெருசு வேணான்னு சொன்னே சேரி சேரி
ஏ ஈஸி ஈ சொன்னேல்ல உங்களுக்கு ரெண்டாம் டபிள் ஈ டபிள் ஈ எல்லாமே வேடு உங்களுக்கு இப்ப சொல்லிட்டே டபிள் ஈ டெலிவிஷன் க கன்ஸ் ஆமா நீங்க பண்ணிருவீங்கன்னு நெனச்சே
ஓ சொன்னது தானே கன்ஃபாம் பண்ணீங்க ஓ சொன்னேனே கரெக்டா
ஆ
ஓன்னு சொன்னேல்லா கரெக்டா நா லாஸ்ட்டுக்கு முன்னாடி
நீங்க எதுக்கு சொல்லல டெலிவிஷன் தானே
ம் அதல்லா முன்னங்க செரி நெக்ஸ்ட் அவ்ளோ பெர்சு வேனாங்க கொஞ்சோ சின்னதா அதனால தா சொன்னே சிக்ஸ் லெட்டர்ஸ்
சவன்
செரி மேக்சிமம் சவன் ஓகே இருங்க ஒரு நிம்ஷோ
ம்
ஓகே ம்ம் என்ன பண்லா
என்ன பண்லா என்ன வேலா பண்லா எல்லாமே பண்லாங்க சொல்லுங்க சீக்கிரமா
ஓகே உங்க இதுல என் இருக்கா
என் இல்லங்க
இல்லையா செரிங்க
இதுல வந்து ஓ இருக்கா
இல்லங்க உங்க இதுல ஓ இருக்கா
ம் செக்கேண்டு
ஓகே
உங்க இதுல ஜீ இருக்கா
இல்லைங்க உங்க இதுல ஆர் இருக்கா
அ ஹ இல்ல உங்க இதுல வந்து அ ஏ இருக்கா
ஆ செக்கேண்டு
ம்
உங்க இதுல ஏ இருக்கா
அ ஹ இல்ல உங்க இதுல வந்து ஐ இருக்கா
இல்லங்க உங்க இதுல வந்து டி இருக்கா டி
அ இருக்கு
எதுல ஃபஸ்ட்டா
ஆ ம் இருங்க சிக்ஸ் இது சிக்ஸ்து
ஓகேங்க
ஐ யா
சொல்லுங்க உங்க இதுல
ம் நா தா நா கேக்கனு இருங்க உங்க இதுல ஹச் இருக்கா
ஹேச் இல்லங்க உங்க இதுல ஹேச் இருக்கா
ஏ இதுல வந்து ஹச்
லாஸ்ட்டல இருக்க இல்லியா
ஆமா இல்ல
அப்புடியா செரிங்க
ஒங்க இதுல டீ இருக்கா
ஆ ஃபர்ஸ்ட்ல இருக்கு
ம்
எங்க இதல ஆர் இருக்கா
ம் ம் இல்லங்க ஒங்க இதுல வந்து ம் ஓ இருக்கா
இல்ல ஒங்க இதுல சி இருக்கா
ம் இருக்கு தேர்டு
ஏறா செரிங்க
அங்க இதுல வந்து ஆர் அ வி இருக்கா வி
இல்லங்க இல்லங்க உங்க இதுல வந்து எஸ் இருக்கா எஸ்
ஃபஸ்ட்டு
ஓகே
செரி ஒங்க இதுல வந்து ஈ இருக்கா
ஆ இருக்கு ஃபிப்த்து
ம்
உங்க இது சொசைட்டியாங்க
ஆம்மா
சொசைட்டி கரெக்டா எஸ்பஸ்தியை
எது
டேங்க்கர்
ம் சாப்
பாத்தீங்களா ஈஸியா கண்டுபுடிச் சிட்ட எங்க நீங்க பண்லியே இப்போ நாந்தா ஜெயிச்ச
பரவால்ல ம்
அப்டியா செரிங்க நம்ம குடுத்த நேரோ முடுஞ்சிருச்சு வெக்கறே நா ஆமாங்க ரொம்ப முடுஞ்சிச்சு ரொம்ப ஆமாங்க செரி ஓகே நா வெக்கறே
ஆ வைங்க வைங்க